ஆ என்ன பண்றங்க
ந சும்மாதா வீட்ல பாப்பாங்ள பாத்துட்ருக்க நீங்க எப்டி நல்லா இருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க
ஓகே ஓகே எதாவது ஒர்க் இருக்கா ஃப்ரீயா பேசலாமா
ஆ ஃப்ரீதா பேசலா
ஓகே ஓகே ம் சமச்சாச்சிங்ளா மார்னிங்கு
ஏய் ஆ மார்னிங் எந்திரிச்சி சமச்சிட்டு பசங்க எல்லாத்தையு அனுப் பிட்டு தா
ஓ
இது பண்ண இப்ப நைட்டு் டின்னர் வேற சமைக்கணு
ஓகே ஓகே ஓகே எனக்குமார்னிங் வந்து ஒரே ஒர்க்க மறுபடியு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்க எழுந்த எழுந்ததுதா ஞாபகோ இருக்கு மறுபடி என்னென்ன வேல செஞ்சன்றது அப்டியே ஒரு ரெண்டு நாள் வேல செஞ் மாரி இருக்க அவ்ளோ ஓர்க்ஸ் இன்னைக்கு மட்டுமே
ஆ ஓகே ஓகே அதேதா
ம் எழுந்தாள்
பாத்தா வீட்ல இருக்கோங்கிறது ஆனா ஃப்ரீ டைமே இல்ல
ஆமா ஆமா
ம்
ஆ இப்போ ஏன்ச்சி சமைக்கிறோ சமைச்சிட்டு அப்படியே ஒரு நிமிசோ உக்காரலா நெனைப்ப ஆனா அப்போ தா மறுபடியு டைம் ஆயிரு ரெண்டு நிமிஷோ கூட கெடைக்காது அடுத்து பசங்களுக்கு பேக் பேக் பண்ணனு லன்ச் பேக் பண்ணு அப்புறோ அவங்களுக்க கூட்டிட்டு போய் விடணு அப்புறோ வந்துட்டு இவர் அ நம்ம ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பேக்பண்ணி அவங்கள களப்பணு அப்புறோ ஒரு அஞ்சி நிமிஷோ தா உக்காருவோ அதுக்கப்புறோ மறுபடியு வீட்ல வேல இருக்கிறதா நம்ம பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கணு
ம் நா அதேதா இங்கியு அதே தா இதா இவங்க பசங்கள கிளப்பி இவங்க கிள பின்னாடி வந்து இவங்க ஹஸ்பண்ட் கிளம்பி போனா ஒரு அஞ்சு நிம்ஷோ ரெஸ்ட் எடுத்தா மறுபடி ஹவுஸ் ஹெல் ஒர்க்ஸ் எல்லா இருக்கு அதெல்லா முடிக்கணு முடிச்சா அப்பறோ பக்கத்து வீட்ல யாராவ்து வந்தா அத அவங்க கூட பேச அது ஒரு டைம் அது ஒரு இதா ஆய்ரு ரெஸ்ட்டுங்கறதே இல்ல கன்ட்டினியூஸா ஒர்க் மாரி
சும்மா ஒரு ரெஸ்ட்டெடுக் அ சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்லான் சொல்ட்டு வெள்ல போய் நின்னா கூட பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க அதுல ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹப்ஹவர் சாலிடா போயிடோ ஆனா போகற்து தெரியாது போயிடோ அப் றோ நம்ப செய்ய வேண்டிய வேல அப்டியே இருக்கோ அது அப்டியே இழுக்கு மறுபடியு
அதுக்கு தா
ம் இன்னைக்கு வேற வீடெல்லா கிளீன் பண்ணனு நாளைக்கு சாமி கும்பறதுக்கு அது க்ளின் பண்றதுக்கே நா தனியா எப்டி பண்றதுன் யோசிச்சாலே அப்டியே தலலா சுத்துது
அதே தா வீட்டல்லா கிளீன் பண்ணி
ம்
நம்ம இது டெய்லி ஒர்க்ஸ்க்கே டைம் கரெக்ட்டா இருக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ கபோர்ட் கிளீனிங் அந்த மாரீன்னு எடுத்தா கூட அது கூட செய்ய முடியறதுல ஹவுஸ் கேள் டெய்லி வச்சி க்ளீன்னா கரெக்டா இருக்கு நம் கிட்ட
ஆ டெய்லி தா கிளீன் பண்றோ ஆனா மறுபடியு ஒரு ஒரு சாமி கும்பறது ஏதோ பங்க்ஷன் அப்டிக்கு க்ளீன் பண்ண மோது அப்பதா ஊருபட்ட அழுக்கு வரு எங்கேந்து வருதுன்னே தெரியாது டெய்லி கிளீன் பண்ற மாரிதா இருக்கோ அப் ப்றோ கிளீன் பண்ணும்மோது அவ்ளோ அழுக்குட அப்டியே அத கிளீன் உக்காந்து தொடச்சி கூட்டி அந்த ஒட்டடைய எடுத்து கிளீன் பண்ற துக்குள்ள போது போதுன் ஆய்டோ
அதேதா
ம் இதுல வந்து கீழ மட்டோ கிளீன் பண்ணா பத்தாது வேற ஆ எல்லா இருக்க சாமானோ எல்லா எடுத்து க்ளின் பண்ணிட்டு வெக்கணோ இதுக்கு நடுவுலயே நம்புளோ சாப் பன்னோ மதியத்துக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணோ நம்பளுக்கு
ஆ கேக்குதா
ம் இது பண்ணிட்டு பண்ணி முடிச்சி ஒக்காருவோ அப்போ தா வாங்க சேராத பழைய கிளாத்ஸ்ல்லா இருக்கு அப்டின்னா அத எடுத்து ஸ்டிச் பண்ணனோ இல்லன்னா நாளைக்கு பூஜைக்கு எதாவ்து சாமிக்கு கிளாத்து எடுத் த்துட்டு வந்து அதுக்கு வேற ஸ்டிச் பண்ணனோ எவ்ளோ ஒர்க் இருக்கு
அதேயே தா ஓர்க் கேதா ஃப்ரீ டைம்ங்கிறதே இல்ல
வாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான ஜாலியா இருப்பீங்க சும்மா தூங்குவீங்க அப்றோ ஏஞ்சி சாப் புடுவீங்க அப்டின் சொல்வாங்க ஆனா கடைசில நம்ம தா அவ்ளோ வேல செய்வோ
அப்டியா எவ்ளோ வேலன்னு வீட்
ஆ எதாவ்து செய்யாம வச்சிருந்தாலா சும்மாதானே ஒக்காந்ட்ருந்த செய்ய மாட்டியா அப்டின்னு கேப்பாங்க
அதேதா
ம் இப்போ பாத்தா இப்ப பாருங்க இப்பே மணி மதியோ ஆயிடுச்சிங்க இதுக்கப்பறோ நம்ம எப்ப சமைச்சி எப்ப சாப்ட்டு
ம் சாப்ட்டா அவங் பசங்கள எப்ப தூங்க வச்சி நம்ம தூங்கி இவங்க நைட் லேட்டா தூங்கினாலோ காலையில இப்ப லீவ் ஆனா கூட அவங்க ஒரு இஷ்டோ இருந்தா தூங்கலா நம்ம அப்டி தூங்க முடியுமா முடியாது காலைல சீக் க்கரமா எந்திருச்சி
ஆமா நம்ம ஒர்க் நம்ம கரெக்டா பண்ணணு
ம் ஒரு நாள் லீவுங்க இருக்கு இப்ப ஒர்க் போனா கூட ஏதோ ஒரு சண்டே கவர்மெண்ட் டேனா லீவ் கெடைக்கோ
ம் ஆமா எல்லா நாலோ ஓக் டூட்டி இப்ப நம்மளுக்கு ஆனா சேல்ரி இல்ல
ஆ அதா அன்பேச்ட்டு அப்டிங்கற மாரி
ஆ அது மாரி தா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ வீட்ல
இந்த மாரியே தா வைப்பேன்றுக்கு டெய்லி ரொட்டின்
ம்
ம் க்கும் இந்த வெசில்ஸ் எல்லா அது வாஷ் பண்ணி இந்த க்ளாத்ஸ் எல்லா மிஷின் இருக்கிறங்காட்டிக்கு எதோ ஓகே இல்லன்னா அதையு கையில இது பண்ணி
ம் அதும் இந்த காலோ மாரி வாஷிங் மிஷின்லா கண்டுபுடிக்காம இருந்து அப்ப அந்த காலத்துக்கு வாசிங்மிஸுனு காஸ்லி வாங்கி தர மாட்டாங்க ஏதோ இப்ப ஏதோ அது காசு சே இல்லாத மாரி இ எம் ஐ ஆப்ஷன் வந்து இருக்கு அதனால வாங்கி குடுத்துட்டாங்க போட்டுட்டு நம்ம வேற ஏதாவது இல்ல ஒர்க் கூட பண்ணலா இந்த மாரி இருந்துன்னா அவ்ளோ தா
போன ஜென்ரேஷன் மாரி இருந்ததுன்னா நம்மளே க்ளோத்ஸ் எல்லா துவைச்சி பண்றதுக்குள்ளயே
ஆமா
அத நம்ம ஒரு டயர்ட் ஆயிருவோ அது பசங்க ஒருளவுக்கு பெருசானா கூட பிரச்சனை இல்ல சின்னதல்லா இருக்கும் போது அது அது கூட டயர்டா இருக்கும்
ஆமா சின்ன பசங்க மார்னிங் ஒரு டிரெஸ் ஆ ஸ்கூல் யூனிபார்ம் ஒரு ட்ரெஸ் ஈவினிங் வந்து அதுக்கு ஒரு டிரெஸ் அப்பறோ அ அதுல ஏதாவது அழுக்கு பண்ட்டாங்கன்னா நைட்டு வேற ஏதாவது ட்ரௌசர் டிஷட்டு ஏதாவது மாத்தி உடணும் எவ்ளோ ஒர்க்க அத வந் அதுலயே ஒ அத்தே ஒரு நாலு செட்டாயிடும் அத பொறுக்கி போட்டாலே ஒரு நாளைக்கு தோச்சுக்கிட்டே இருக்கலாம்
அதேயே அப்ப அத பண்ணும் போது இவங்கள நம்ம கண்ணால பாரத்துட்டே இருக்க முடியாது ஆம்மா அப்டியேதுமே எங்கயாவது விழுந்துருவாங்களலோ ஏதே பண்ணி இவங்களே இவங்களும் பாத்துட்டே இருக்கணும் இப்ப இந்த வாஷிங் மிஷின் இங்க வந்து ஓகே தான்
ம் இது மட்டும் இல்லன்னா அவ்ளோ தான் இதல்லாம் இந்த லைப் ஆர்டிஸ் வாஷர் வந்திருக்கு ஆனா அது மோஸ்ட்டா அவங்க ஏதாவது பண்றாங்களா அது ரொம்ப கிளீன் ஆகுறது இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிராண்ட்ல நல்லா கிளீன் ஆகுது சொல்றாங்க
ஆதே ம் ம்
நம்ம ஏதோ சும்மா இருக்கற மாரி மிஷின்லாம் கேப் கேக்கறதுக் க்கா அவங்க நீ சும்மாதானே இருக்க நீய்யு கையில செய்லால்ல அப்டின்பாங்க வீட்டு்ல இருந்து பாத்தாதானே அவுங்களுக்கு தெரியு
தெரியு அவங்க காலையில எந்திரச்சுன்ன கெளம்பி போயிருவாங்க
ஆ அங்க போய்ட்டு அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கூட கெடைக்கு டீ டைம் கெடைக்கு லஞ்ன்ச் டைம் கெடைக்கு அப்பலா அவங்க ஃப்ரீ பண்ணிக்குவாங்க நம்மள நம்ம எப்படி ஃப்ரீ பண்ணிக்கிறது
அதே நம்
ம் ம் இப்ப லன்ச் முடுஸ்டோனா போயி ஆ கொஞ்ச டைலரிங் ஒர்க் இருக்கு அத முடிச்சுட்டு போய் பசங்கள வேற கூட்டிட் வர்ணு
ம்
எப்படியு ஒன் அவர் ஆயிடு போய் கூட்டிட் வரதுக்கு அப்புறோ அவங்க வந்து ச்ச பிறகு அவ்ங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரி எதாவது ஹெல்தியா குடுத்தாக்குவே
ம் இல்லன்னா ஜங்க் ஃபுட் எடுக்கறேன் சொல்லுவாங்க
ஆ ஜங்க் ஃபுட் குடுக்க மனசு வராது நம்மளுக்கு
ன அது இல்லானா இதுன் சொல்லுவாங்க அதுக்கு எதாவது நம்ப ந நம்மதா மப்படியு அதுக்கு ஓர் டைம் ஸ்பெண் பண்ணி அது எதாவது ஒன்னு ஹெல்தியா செஞ்சு வைக்கணு
ம்
அத சாப்ட்டு அவங்க இது பண்ணதுக்குள்ள அவங்க வந்து அவங்கள ஃப்ரெஷ்ஷப் பாக்கறதுக்குள்ளேயே டயார்ட் ஆயிரு
ஆமா இப்டி ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க வீட்டுக்கு வந்த குசியில அப்பறம் பண்றேம்மா இ ப்பறம் பண்றேமான்னு சொல்வாங்க அது நம்ப தி ட்டி இப்பியே பண்ணுன் சொல்லி அவங்கள ரெடி பண்ணி ஃப்ரெஷ் அப் பண்றதுக்குள்ள நம்பளுக் பாதி உசுரு போயிடு அவங்கள்ட்ட பேசி பண்றதுக்குள்ள
ம் அவங்கல ஃரெஷ்ப் ஆக்குறதுக்
அதுக்கப்பறோ அவங்க ஹோம் ஒர்க் பண்றதுக்கு நம்மதா ஹெல்ப் பண்ணனு
அது ஒண்ணு இருக்கு அது உக்காந்து பக்கத்துல உகாந்து செய்ய வெக்கணு அப்படி இல்லன்னா அத வேற எதாவது இது பண்ணிருவாங்க மயிஇலன்னா காலங்காத்தால அது நம்ம மறுபடியு இந்த கிச்சன் ஒர்க் இல்லாம அந்த ஒர்க்கோட காலங்காத்தால உக்காந்து செய்யற மாதிரி இருக்கு
ம் இப்ப நைட்டே நம்ப கொஞ்சோ சொல்லி் குடுத்துட்டோ அப்படின்னா மார்னிங் நம்மளுக் வேல இருக்காது
ம் நம்மளுக் கொஞ்ச ஃப்ரீயா இருக்கலான்னா கிச்சன் ஒர்க் செஞ்சு இவங்கல எந்திரிச்சு ங்க எழுப்பி விட்டு கெளப்பறதுக்கு கரெக்ட்டா இருக்கு இவங்க நம்ம அவங்க கிட் சன் ஒர்க்ல இவங்கள நைட்டு விட்டுட்டோன்னா அவ்ளதா காலையில மறுபடியு அவ்ங்களோட ஒர்க்ஸ்ல்லா நம்ம தா பண்ணணு ஒரு சில நாள் இது இதெல்ல பிரச்சனை நம்மளே எழுதி குடுக்குற மாரி இருக்கு
ஆ ஸ்கூல்ல வேர சொல்லிருவாங்க எது ஹெல்ப் பண்ணாதீங்க அப்டின்னு இவங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்ப ஹெல்ப் பண்ணாம இருக்கறதுக்கு
ஆ கரெக்ட் தன
ஹலோ ம் ஹெல்ப் பண்ணாம இருக் கவு முடியாது மிஸ் திட்றாங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்கன் சொல்வாங்க
அவங்க ஸ்கூல்ல மட் ட்ரூப் எடுக்கறது எப்டி அப்சர்வ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஐடியா இருக்காது
ம்
அத மட்டு நீ ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த தான அத எழுதுன் சொல்லவு முடியாது
ம் அ எப்டி சின்ன பசங்களுக்கு ஒரு டைம் சொல்லிக் குடுத்தா புரியாது ஆ ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் மட்டு நம்ம சொல்லி் குடுக்கும் போது தா அவங்களுக்கு புரியு அவங்க ஒரு டைம் சொல்லி குடுத்துட்டு செஞ்சு ட்டு வாங்கன் சொல்லிருவாங்க இங்க வந்து அழுத்துட்டு இருப்பாங்க சொல்லிக் குடுங்க சொல்லி குடுங்க அப்டின்னு
ம் நம்ம அந்த நம்மந்த கிச்சன் வோர்க்லியு அதுலயு அவங்கள எதாவது திட் னோன்னா அதுக்கு ஒரு அழுகுவாங்க அல்லது அத நைட் அவங்க அப்பா வந்தன்னா அது இஷூவா பண்ணுவாங்க
ஆ அம்மா அடிச்சுட்டாங்க டாடி அப் டின்ட்டு வந்துருவாங்க நம்ம எதோ வேணும்னே அடிச்ச மாதிரியோ
ம் வேணா நம்ம காலையிலே ந்து வேல செஞ்சு ஈவ்னிங்கா இவங்களையு பாத்து எதோ ஒரு கோவத்துல ஒரு வார்த்த விட்டுருப்போ அடிச்சி இருபோ இல்ல திட் டி இருப்போ அத போய் ஒரு இஷுயூ பண்ணி அதுக்கு ஒரு சண்ட நைட்டு வீட்ல
அச்சோ இப்டிலா பண்ணா நம்ம எப்டி கொஞ்சொ ஜாலியா இருக்கறது இ ந்த ப்ரஷர்லேயே அப்டியே எல்லா ஹெல்த் இஸ்யூ வந்துரும் போல
ம் சீக்கிரமா அனா பாத்த நீ வீட்லதானே இருக்க உனக்கு எதுக்கு ஹெல்த் இஷ்யூ நல்லா சாப்பறா தூங்கறா நம்ம ரெஸ் டு நம் உக்காந் நம் உக்காறமானே நம்மளுக்குதா தெரியு ஆஸ்
ஏதோ ஆ வாரத்துல ரெண் நாள் இன்னு நால் நாள்ல எப்டியோ அந்த ஒர்க் பண்ணிதா ஆகணு பண்ணிருவோ ஒரு ரெண் நாள் மூன் நாள் வந்து அந்த ஒர்க் பண்ற மாரி தெரியாது டக்குன்னு பண்ணிட்டு அந்த அந்த நாள் தூங்குவோ அப்பதா அவங் போன் பண்ணுவாங்க தூங்கிட்ந்தம தூங்கிட் ருந்த வாய்ஸ் அவுங்குளுக் கேக்கு தூங்கிட் இருக்கயா நல்லா தூங்கு தூங்குன் சொல்வாங்க
ஆ அதேதா
ம் அதேதா
எதோ ஒரு நாள் தெரியாம டயர்ட்ல தூங்கிட்டானா அப்பதா கால் பண்ணி இத சொல்லுவாங்க
ஆமா
ஆனா பாத்தா நம்ம எதோ டெய்லி தூங்குற மாதிரி
ம் செரி ஓகே நா போய் ஓர்க் பண்றே மறுப்டி கூப்பறாங்க ஆ பாய்
செரி ஓகே பாய்